ஹலோ
ஆஹ் சொல்லுங்க ப்ரோ
கேக்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ
என்ன ப்ரோ பண்றீங்க
சும்மா தா ப்ரோ வீட்ல ஒக்காந்துட்டு இருக்க பசங் கூட
அப்டியா சாப்டீங்களா
இல்ல ப்ரோ மதிய சாப்ட்டே இந்த ஈவினிங்ஸ் நைட்டு சாப்டணு நீங்க
சாப்ட ப்ரோ
என்ன சாப்டிங்க
சிக்கன் ரைஸ் சாப்ட்ட
ஓஹோ எங்க கடைலேயா
ஆமா ப்ரோ கடைல வாங்கி வீட்ல சாப்ட்ட ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ என்னப்ரோ வேலைக்கி எதனா போறீங்ளா
இல்ல ப்ரோ ஒர்க் பண்றே நீங்க
நா வீட்லதா ப்ரோ இருக்க காலேஜ் முடிச்சிட்டு
எப்ப ப்ரோ முடிச்சீங்க
ஒரு ஒன் மந்த் ஆகுது ப்ரோ முட்சி
அப்டியா
ஆமாமா இல்ல ப்ரோ நம்ம இங்கதா லோக்கல் தா பாண்டிச்சேரி
பாண்டிச்சேரியா செரி ப்ரோ செரி ப்ரோ என் ன்னா பண்ண போறீங்க நெக்ஸ்டு
நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி அந்தமாரி எடிட்டிங் ஃபீல்டுல தா போலான் இருக்கே
ம் ம் பிஸ்காமத்தீங்ளா
ஆமா ஆமா நீங்க
பி காம் ப்ரோ
ஓஹோ பீ காமா
ம் ம்
ஓகே ஓகே வெக்கேஷன் எது டூர்லா போவீங்ளா
போனோ ப்ரோ ஒரு போன மாசம் போனோ
எங்க போனிங்க
கேர்ளா
கேர்ளால எங்க
மூணார் பாகமான்
ஓ எத்தன்னாளு
ஒரு ஆறு நாள் போனோ ப்ரோ
ஓ பசங்களலாமா ஃபிரெண்ட்ஸா
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
ம் எத்தன பேர் போனீங்க
நாங்க ஒரு பத்தொம்பது பேர் போனோ
வேன்லயா
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
எப்டி கிளைமேட்ல்லா எப்டி இருக்கு
பக்காவா இருந்துது ப்ரோ செம்மயா இருகுது கிளைமேட் லா நீங் போனீங்ளா எங்கயாச்சி
இல்ல ப்ரோ நாங்க வருஷா வருஷம் போவோ டூரு நாங்களா இந்த வருஷொ ஆகஸ்ட் மந்த் தா போறோ ஆகஸ்ட்டு பதினஞ்சு அந்த மேரி
அப்டியா
கேரளா ஆலப்புழா மூணாரு
ஆலப்புழாலா வேஸ்டு ப்ரோ போட்டிங் தா ஆலப்புழால
அது தெரியுந்தா ப்ரோ நம்மளுக்கு ஆனா ஒரு டைம் போகணுன்றத நாங்க வருஷா வருஷோ போவோ இந்த வருஷம் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாக்கலா போனது இல்லல
அப்டியா
ஆமா ஆலப்புழா போயிட்டு மூணாறு எப்பயுமே ரெகுலரா போற எடம் மத்த எடொ கொடைக்கானல்லா மூணாறு அப்டி சரி ஃபை ஒரு டைமு ஆலப்புழா போலா அங்க எப்டி வெய்யில் தான அடிக்கு ஆழப்புழால
எது எதுல ப்ரோ போவீங்க
நாங்க வந்து பசங்க இரவத்தி அஞ்சு பேரு வேன் போவ ப்ரோ
வேன்னா
ஆமா வேன்னு நாங்க ஒரு மூணு வர்ஷமா போயிட்டுருக்கோ இது நாலாவது வர்ஷோ
ம் ம் ம் ம் எவ்ளோ எடுத்துபுடு எவ்ளோ ப்ரோ எத்து எடுத்துட்டு போவீங்க அமௌண்ட்டு
நாங்க வந்து வர்ஷ வர்ஷ சீட்டு மாச மாச சீட்டு கட்டுவ ப்ரோ டூருக்காக ஆமா டூருக்காகவே பசங்களா சேந்து சீட்டு ஐநூறு ரூபா கட்டி அது நம்ம எங்களுக்குள்ளே வட்டிக்கிவுடுவோ
ம் ம்
வட்டிக்கு விட்டதுக்கு அப்றோ அந்த காசு வந்து வரு ஒரு ஒன்ற வரு ப்ரோ வர்ஷ வரு ஒன்னு இருவது ஒன்னு முப்பது ஒன்றரை போன வர்ஷ எத்துட்டு போய்ட்டு ஒரு ஆமா ஆமா ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் ஸ்டே பண்ணோ ப்ரோ மூண் நா
எவ்ளோ வரு ரிட்டர்ன்ஸ் நீங்க நீங்க எவ்ளோ போடுவிங்க எவ்ளோ வட் வரு வட்டிக்கி
இப்ப வந்து பத்து பன்னெண்டு மாச சீட்டு கட்டுவோ ப்ரோ ஐநூருவா
ம் செரி
அது வட்டி வந்து நம்ம ஒரு இரவத்தி மூணு இரவத்தி அஞ்சு பேரு கட்டுவோ
மாசத்துக்கு ஐநூருவான்னா பத்து பேரு அஞ்சாருபா பத்தாயிர் ருபா அதா இரவத்தஞ்சு பேரா
ஆமா ப்ரோ
ஒரு பதினஞ்சாயிர அந்தமாறி வந்து பன்னெண்டாயிர வேணு
அது இல்லாம அப்பப்ப ம மந்த்லி
மாசோ
மாச மாச அந்த காச எடுத்துருவாங்க அவுங் ஆமா ஆமா
வட் வட்டிக்கு கெட்டா நீங்க தருவீங்களா காசு
ஆ எங்களுக்குள்ளவே வட்டிக்கு எடுத்துருவோ காலி ஆயிடு மாச மாச காசு இருக்காது யாராச்சு எடுத்துருவோ ஃபீஸ் கட்டணு காலேஜ்ஜீ பீஸ்சு அது அது வந்து ஐநூறு ரூபாய்க்கு அம்பது ரூபா எம்பத்தி அஞ்சு ரூபா வட்டின்னு நெனைக்கிறே ப்ரோ
ஐநூருவாய்க்கா
தெரியில செரியா அ நம்ம சீட்டு கட்டறதோட செரி நம்ம அதுல பெருசா எது பண்ண மாட்டோ ம் நீங்க எத்தன நாள் போனீங்க டூரு
ஓகே அது நாங்க ஆறு நாள் போனோ ப்ரோ நாங்க கேரளாவு சுத்தணு தமிழ்நாடு சுத்துனோ
ஓ எந்தெந்த ஊரு
ஹலோ
எந்தெந்த ஊரு போனீங்க
அதான ப்ரோ ஃபர்ஸ்ட் மூணாரு போனோ மூணாறு வாகமான் வர் கொல்லம்மு கன்னியாகுமாரி திருச்செந்தூரு மதுர நல்லப்படியா வீட்டுக்கு வன்டோ
ஒ ஓகே பிரதர்
வேனுக்கு மட்டு ஒரு ஆளுக்கு மூவாயிரத்தி
முன்னூர்வா வந்துது ப்ரோ
வேனுக்கா
ஆமா
ஒகே ஒகே நாங்கதா நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த மாரி போவோ டூரு
ம் ம்
நீ பேசறது கொஞ்சோ வுட்டுவுட்டு கேக்குது வண்டில போறீங்
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ நல்லாதா
ஓகே ம் ஓகே ஓகே
அது உங்களுக்கு சிக்னல் சரியா கெடைகலயான்னு தெரி
அப்றோ என்னா ப்ரோ
ம் இல்ல நீங்க எப்டி ப்ரோ நீங்க ஒரு ஆளு ஒரு ஆள் காசுலா கெடையாது இப்போ நீங்க மாசோ மாச கட்றீங்ள
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
இப்ப அது ஐநூர்வா கட்றதுயில்லாம தனியா வேற எத்துன்னு வருவீங்ளா
ஐநூற்வா இல்லாம அவ்ளோதா ப்ரோ கட்றோல்ல
ஆ
அது நம்ளுக்கு வட்டியோட எக்ஸ்ட்ரா தா வரு நம்ப கட்ற காச உட
ம் ம்
நம்ம இங்கருந்து ஒருவாவ எத்துன்னு போ வேணா நம்ம வேணா நம்ளுக் சாக்லேட்டு எதாது வாங்கணுனா நம்ம வாங்கிளா அந்த மாரிதா மத்தபடி சாப்பாடு எவ்ளோ ஆனாலு அதுலே ச அ ஸ்நாக்ஸ்சு டீ அப்பப்போ எல்லாமே அதுலே
அ அதுக்குன்னு ஒருத்தரு எட்டுல அந்த காசு க இது பண்றது ஒருத்தர் இருக்காரா
ஒருத்தருலா இல்ல எங்க ஆள் ஆள்கிட்ட கொஞ்ச கொஞ்ச ஒரு பத்தாயிர்வா குடுத்து வச்சிருவாங்க
ஆ
அப்பப்ப ஒரு ஒரு ஆளா கணக்கு முடிப்பாங்க ஒரே ஆளே வெச்சிருந்தா அது கொஞ்ச இதுவா ருக்குல்ல செட்டாகாது எல்லாரு வச்சு அப்பப்ப ஒரு ஒரு எடத்துல
ஒன்ற லட்சமா ஹலோ
தெரியல சரியா
ம் ம்
வரு ப்ரோ ஒன்ற லட்ச வரு ஒன்ற வரு நா ஒரு நாலு நாள் ஸ்டே பண்ணுவ
நிரஞ்சன் ப்ரோ ஃப்ரெண்டா
ஆமா ப்ரோ எப்டி தெரியு கண்டுபுடிச்சிங்க
பாண்டிச்சேரி சொன்னிங்களே அதா
ஆ ஆமா ஆமா
ப்ப சேரி ப்ரோ பப்ஜி ப்ரோ பக்கத்துலே எங்க வீடு
புரில ப்ரோ
வீடு பக்கத்துலே வா நீங்க அவுரு
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
ம் ம் சேரி ப்ரோ சாப்டியா ப்ரோ
சாப்டணு ப்ரோ சாப்ட்டு மதியோ சாப்டே சாப்டணு
ம் ஓகே ஓகே என்ன இப்போ நெக்ஸ்டு என்ன பண்லான்னு இருக்கீங்க
நெக்ஸ்டு வந்து நம்ளுக்கு இப்போ ஃபோட்டோ கிராஃபி எடிட்டிங்லா தெரியு
ம்
நம்ம அதுலதா இப்ப கொஞ்சோ எங்கனா போய் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ண தா நம்ளுக்கு அந்த ஃபீல்டு இப்பதிக்கு கொஞ்சோ நல்லா தெரியு நம்ம அப்றோ தனியா எதனா கட வெக்கலாமாருந்தாலு ஐடியாலா இருக்கே கேமரா இல்ல ப்ரோ
இருக்கு
கேமரா வாங்கற்து வ ஒரு பெரிய விஷ்யோ இல்ல பட்டு நம்மளுக்கு அத பத்தி அ வாங்குனா ஏர்ன் பண்ண முடிமான் பாத்துக்குனுதா கொஞ்சொ ஒர்க்லா போய்ட்டு அப்டி பாக்ணு
ம் சேரி ப்ரோ சேரி ப்ரோ இப்போ அ நெக்ஸ்டு எப்டி அதுக்கு தாபண்லான் இருக்கே முட்ச்சுட்டு
ஓகே ஓகே
எதாச்சு ஐ டி ல தா ப்ரோ ஒர்க் பண்ணலான் இருக்கே
சூப்பர் ப்ரோ பண்ணுங்க ஐ டி ல நல்ல ஃபீல்
இல்லனா பிஸினஸ் பண்ணலாமான் யோசிக்கிறே ப்ரோ ஃபர்ஸ்டு ஐ டி ஒர் நாலஞ்சு வர்ஷோ போய்ட்டு
ம் ம்
அதுக்கப்றமா பிசினஸ் பண்லான்ட்டு ஒரு ஐடியாலருக்கே
பிசினஸ்சு ஓகே தா ப்ரோ பிசினஸ்சு பண்லா தா எல்லாமே நம்ப பண்ற இதுல தாருக்கு
தா பாக் பாக்லா ஒண்ணுல்ல ப்ரோ பிசினஸ் எதாச் கொஞ்சொ எதாச்சு ஒரு என்ன ரெண்டு மூணு பிசினஸ் பண்ணோ ஒரு டைம்ல லாஸ் ஆகுதோ ப்ராஃபிட் வருதோ அதெல்லா இல்ல பண்ணணு அவ்ள் தா
ஆமாமாம ப்ராஃபிட் பாக் கூடாது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில
ஃபஸ்டு பண்ட்டு ம்மா வார காசுல எதா ச்சு வண்டி கிண்டி வாய்ன் போட்ர்ணு ப்ரோ லாரி அந் மாரி
நல்லதுதா ப்ரோ கர்ட்டு தா ப்ரோ அந்த மாரிதா இப்பெல்லா எல்லா பண்றாங்க அதுல வர வாடகய வச்சு லைஃப் ப இது பண்ணிட்டு போயிறாங்க நம்ளுக்கு பிசினஸ் ஒண்ணு இருக்கணு கைல ப்ப ஒர்க் போனாலு எதாச்சி விவசாயோ அதல்லா பண்ணுவீங்ளா என்னா
விவசாயலா பண்ணுவோ ப்ரோ
அப்றோஅது அதயு சைட்ல பண்ணுங்க ப்ரோ எல்லா ஒரு
விவசாயோ வந்து என்னோட ப்ளானே வந்து அதா ஒரு பத்து ஏக்கர் பண்ணு விவசாயம்
ஆ ப்ரோ பண்ணா ஒரு அஞ்சு ஏக்கராச்சு பண்ணு ப்ரோ சும்மா சென்ட்டு அம்பது சென்ட்டு வச்சுனு ஒரு ஏக்கர் வச் டின்லா பண்ணா ஒண்ணு வேலக்கி ஆகாது ப்ரோ
ஒரு பத்து ஏக்கர் வச்சுனு பத்து ஏக்கரு எடோ இருக்குதோ இல்லியோ லீஸுக்கு எட்த்துட்டு பண்ணு
ஆ பண்ணுந்தா ப்ரோ எங்ளுக்கு ஒரு ரெண்டேக்கர் இருக்கு சும்மாதா கடக்குது இப்ப சவுக்கு போட்லான் ஒரு ஐடியாலருக்கே
அப்டியா போட்டு சவுக்கு போட்டா ஒங்க பசங்களுக்கு யூஸாகு போட்டுடு ப்ரோ
எதுக்கு ப்ரோ பசங்களுக்கு
பண்ணா‌ ஒ பசங்ளுக்கு யூஸ் ஆகுன் சொல்றே
ஓ இல்லெல்ல நம்ம ஹைபிரட்டு கன்னு வச்சு ஒர் ரெண்டு வர்ஷத்துல நம்ளு இப்ப வீடு கட்ற ஐடியாலருக்கோ
வீடு
அதுக் தகுந்த மாரி கொஞ்சொ நம்ளுக்கு காசு அந்த டைம்ல எல்பாருக்கு ஒரு ரெண்டு மூணு வர்ஷத்துல
ஆ ஓகே ஹைபிரிட் யூஸ் பண்லான் இருக்கீங்ளா?
ஆமாங்க ப்ரோ
இது ஒடனே நம்நல்லா பெர்சா வள்த்தா பெர்சா வருபாரு ப்ரோ
ஆமா ப்ரோ தண்ணி கரெக்டா இருக்கணு எல்லாமே
அல்லா இல்லியா
இருக்கு இருக்கு நம்ளுக்கு போர் இருக்கு ஆனா இது இவ்ளோ ஒரு க அஞ்சாறு வர்ஷமா அது கரம்பாதா போட்டு வச்சிருந்தோ கழனிய
ஆ
இப்பதா ஒரு பிளான் வந்திருக்கு பண்லான்ட்டு
அப்ப அது நீங்க முன்னாடியே யோஸ்ச்சிருந்தா இன்னு கொஞ்ச ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குல
வந்திருக்குந்தா ப்ரோ நெனச்சாலே கஷ்டமா இருக்கு நம்ளு பண்ணனு தா நெனைக்கிறோ ம் நம்மளுக்கு அதுக்கேத்த ஃபினான்ஷியல் இஷ்யூவா இருக்கு வீட்ல
அட இங்க ஃபினான்ஷியல் இஷ்யுதா சார்
அவ்ங்க
எல்லாரு வீட்லயு அப்டிதா ப்ரோ இருக்கு என்ன பண்றது வாழ்க்கையே அப்டிருக்குது நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூன்றதுனால நம்மளுக்கு கொஞ்ச மைண்ட் இந்த இதுவாருக்கு ப்ரோ
காலேஜு படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது ப்ரோ வீட்ல ஃபீஸ் கட்டுவாங்க நம்ம கட்றதில்ல
ம்
அப்டி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையு பண்ண முடியாது ஒன்னு காலேஜு முடிக்கிற வரைக்கு அததா பாக்க முடியு வீட் ட்ல அப்டியே போகுது லைஃபு
ப்ரோ எல்லா ஆல் க்ளியரா ப்ரோ
ஆ ஆல் கிளியர் இப்ப செ ரிசெல்ட் வர்ல ப்ரோ ஆள் கிளியர் ஆயிடுவ ப்ரோ
ரேஸ் யுனிவர்சிட்டீயா
அ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ப்ரோ
ஓ அப்டியா
மம்